ஹலோ
ஆஹ் தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கிங்லா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்க தோழி இந்த பிளாஸ்டிக் பைகளே வந்து பாத்தீங்கனா கொஞ்ஜோ அதிகமாவே வந்து பாத்தீங்கனா இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கனா மக்கள் வந்து அதிகமா உபயோகின்றாங்க மாரி இப்போ வந்து செய்தி துறைல வந்து பாத்தீங்கனா குறிப்பி ட்ருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கு இதுதா கருத்து என்னனு வந்து பாத்தீங்னா இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ப அதிகமா உபயோகிக்கறது வந்து பாத்தீங்கினா நறைய வந்து நோய்களு வந்து பாத்தீங்கினா இதனாலதா என்னமோ வந்து பாத்தீங்கினா இப்பருக்க காலகட்டதுல வந்து நோய்களுமே வந் பாத்தீங்னா அதிகமா நம்ளுக்கு அதிக பொயிட்டுருக்குல இதுக்குதா ஒரு கார்ணமாருக்குன்றுகிறதுல நானு என் கணவரும் வந்து பாத்தீங்னா காலையில வந்து பாத்தீங்னா இத பத்தி நாங்க உரையாடினோ எனா எதுக்காக வந்து இப்போ இருக்க ஒரு டீ கடையில குட வந்து பாத்தீங்னா இந்த பிளாஸ்டிக் பைல வந்து பார் சூடானா வந்து பாத்தீங்கனா அந்த பிளாஸ்டிக் பைல வந்து ஊத்திட்டு அத வந்து பாத்தீங்ன்னா வீ வீடுகுள்ள வந்து பாத்தீங்கனா அந்த வந்து டெலிவெரி பண்றாங்க ஆனா இத வா நா எதுக்காக சொல்றே நா இப்ப நெறையா தேீர் கடைலலா பாத்தீங்ன்னா பை அதுல யூஸ் பண்றதுல அதுல நம்ப உபயோகிக்கும் போது வந்து பாத்திங்கனா நம்ளுக்கு எதாது நோய் நோய்கள் வந்து அவ்ளோ சீக்கிரோ வந்து நம்ளுக்கு நெருங்காது இது இந்த பிளாஸ்டிக் பைல வந்து பாத்தீங்ன்னா ஒங்ளுக்கு சூடான ஒரு தேநீர் எப்டி இருந்தது எப்டி இருந்தால் என்ன பொருத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பை வந்து என்னதா நல்லதா இருந்தா கூட அது சூடானதை ஊற்றும் போது பிளாஸ்டிக் எப்டி இருந்தாலுமே அது உருகதானே செய்யு ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் பொருள்தானே அது இப்ப நம்ளுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஒரு பாத்திரம் வந்து எவ்ளோ சூவான ஒரு தேநீர் இல்ல ஒரு தண்ணீர் நம்ச வீட்ல அது உருகாது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி அதுல வந்து வடிமைச்சிருக்காங்க ஆனா அந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து பாத்தீங்ன்னா எப்டி இருந்தாலுமே அது வந்து பாத்திங்ன்னா ஒரு பிளாஸ்டிக் பொருளாலதா வந்து பாத்தீங்ன்னா தயாளிச்சிருக்காங்க தயாரிக்கு முறையே வந்து பாத்தீங்ன்னா அது அந்த பிளாஸ்டிக் பை மூலமா தா தயாருச்சிருக்காங்க அப்டி இருக்க அந்த பையில வந்து பாத்தீங்கன்னா சூடான ஒரு தேயிலை ஊத்தும்போது கண்டிப்பா அதோட அந்த தேநீர் இந்த பிளாஸ்டிக் பைல இருக்கற அந்த அதோட கழிவுகள் கூட அதுல போய் நம்ளுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ப பதிஞ்சு இத நம்ப அப்டியே குழந்தைகள் குடிக்கிறாங்க பெரியவர்கள் குடிக்கிறாங்க இத பத்தி கொஞ்ஜ கூட வந்து பாத்தீ யோசிக்கட மாட்டிகிறாங்க இங்க நம்ப பிளாஸ்டிக்கு பையில வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ப தேநீர் குடிப்பதுக்கு பதிலாக ஒரு பத்து ரூபாய்க்கு இப்பெல்லா வந்து பாத்தீங்ன்னா பால் வந்து இப்ப இருக்க பெரும்பாலான கடைங்கல வந்து பாத்தீங்ன்னா பத்து ரூபாய்க்கு பால் வந்து கிடைக்குறது அந்த பத் அஞ்சுருவா பால குட வந்து பாத்தீங் நம்ப வீட்ல வாங்கிட்டு வந்து அதுல நம்ப டெய்லி போட்றது நம்பளுக்கு எவ்ளோ ஒரு நேரோ ஆகுனு நெனைக்கிறீங்க மிஞ்சி போனா வந்து பாத்தீங்ன்னா ஒரு அஞ்சு நிமிஷோ இல்ல பத்து நிமிஷோனே வச்சுக்கோங்க அதிக பட்சம் பதினஞ்சு நிமிஷமே அந்த பாலோட விலை வந்து பாத்திங்கனா ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு டீ வாங்கனு அப்டினா அதோட விலைய வந்து ஆரம்ப விலையே ரெண்ரூவா இது வேண்டா இப்டியே இருக்கு இதுவே அந்த பிளாஸ்டிக் பையில உபயோகிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அத போயி இங்க இருந்து அங்க வாங்கி வீட்டில் இருந்து அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அத இவங்க குடிக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரி்ஞ்சவரை எப்டி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொறஞ்சது ஒரு இருவத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு ஐம்பது நிமிஷோ இல்ல ஒரு அர மண் நேரமே வச்சுக்கோங்க முப்பது நிமிஷமே வச்சுக்கோங்க தோழி அத போய் வாங்கிட்டு வந்து மக்கள் எதுக்கு அத கிட்ட போய் வாங்கிட்டு ஒரு கடையில வாங்கிட்டு வர்றாங்க அத குடிக்கிறாங்கனு கேட்டே எனக்கு அது சுத்தமாவே எனக்கு புரியல இப்ப தேநீர்ல மட்டுதா அவங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தா ஒரு எதாவது ஒரு கடைக்கு போய் நம்ப வந்து சாப்பட போறோ இன்னிக்கு ஒரு நாள் வீட் சாப்டாம ஒரு கடைக்கு போய் சாப்பட போறோ இல்ல ஒரு பார்சல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பட வரோ அப்டின்னா அந்த பார்சல்ல கூட அந்த சூடான அந்த சூடான அந்த சாப்பாடை வந்து பிளாஸ்டிக் பைலனால தா நம்ளுக்கு வந்து ஊத்திகுடுக்குறாங்க சாம்பாரு சரி ஒரு சட்னியு சரி அன்னிக்கு ஒரு நாள் தோழி சாம்பாரு கொதிக்க கொதிக்க அந்த ஹோட்டல்ல இருக்கு அது அப்டியே பிளாஸ்டிக்ல ஊத்தி தராங்க அது நா வீட்டுக்கு வந்து எனக்கு இத நம்ப கொழந்தைகளுக்கு வந்து இது குடுக்கறது வந்து நல்லா இல்ல கெட்டதானு யோசிச்சி யோசிச்சி வந்து இப்டி போய் நம்ப வாங்கிட்டு வந்து நம்ப வீட்டுலே ஒரு அர மணி நேரோ நம்ப வந்து செலவழித்து நம்ப புள்ளைகளுக்கு வந்து நல்ல உணவி குடுத்துருக்கலாமோன்ற மாரி ஒரு யோசனைதா வருது ஒரு வெளியில போய் ஒரு ஒரு அவசர வேலையா வெளியில போய் வெயிலு வெயிலுனு சாப்புட்டே நம்ளுக்குலா வீட்ல இருக்கும் போது வெளில இருந்து உணவை சாப்பட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி கடையில வந்து பிளாஸ்டிக் மட்டும்தா யூஸ் பண்றாங்க இந்த பிளாஸ்டிக்கு உடலுகுள்ள எப்டி வந்து கலக்கும்னா மக்கள் தா நம்ப எல்லாரு சேந்து பொறுத்த வரைக்கு பாத்தீங்கனா என்னோட கருத்து ஏனா ஒரு பக்க மட்டு முடிவு பண்ணி ஒரு ஒரு இத வந்து தடுக்கவே முடியாது என்னோட க்க எல்லா மக்களுமே வந்து மக்களோட நலனிலமா கொழந்தைகளோட நலனுக்காக எல்லாருமே சேந்து வந்து போராடி ந வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா தடுக்க முடியு ஏனா நா அ அடுத்ததுல வந்து பாத்தீங்கனா இப்ப நம்பளுக்கு ஆடை கடையில வந்து பாத்தீங்கனா கஷ்டமா வந்து பாத்தீங்கனா பிளாஸ்டிக் தா குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நெறைய ஆடை கடைகள வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பைன்ற மாரி புதுசா வந்து சொல்றாங்க அந்த பேப்பர் பை வந்து பாத்திங்கனா நம்பளுக்கு மக்கும் பொருள் தா சோ அது வந்து பாத்திங்கனா நம்புளுக்குமே நல்லது இதே மாரி எல்லா ஓட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்ற எல்லா ஓட்டல் கடையிலுமே வந்து பிளாஸ்டிக் பையை தவிர்த்து வேற ஏதாவது நம்மளோட நம்மளோட மக்கள் கொண்டு வந்தான்றது ரொம்ப நல்லா இருக்குன்றது வந்து பாத்தீங்கனா என்னோட கருத்தா நெனைக்கிறே நானு தோழி இத பத்தி நீங்க சொல்லுங்க
சொல்றது வந்து ஒரு ஏத்துக்க கூடிய விஷயங்கள் தா ஏனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படின் பாத்தீங்கனா நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து தவிர்க்கறது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏனா இப்ப வந்து டாக்டர்கள் எல்லாமே வந்து மருத்துவமனைக்கு நம்ம போறோ அப்படின்னா நம்ப பரிந்துரைக்கிறது வந்து நீங்க முடிந்த அளவு வந்து பிளாஸ்டிக் பொருட்கள வந்து வீட்டுல வந்து உபயோகப் படுத்தாதீங்க அப்படின் தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து இப்பயு நொறைய இடங்கள்ல நீங்க சொல்ற மாரி இப்ப ஒரு டீ கடைக்கு வந்து நம்ம டீ குடிக்கவே போறோ அப்படின்ற பட்சத்துல அந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா வந்து உபயோகப்படுத்துற பொருள் வந்து பாத்தீங்கன்னா அ அந்த டீ கப்பையே வந்து பிளாஸ்டிக்ல தா வந்து உபயோகப் படுத்திக்கிட்டு இருக்காங்க இத வந்து நம்ப போயிட்டு எல்லா இடங்கள்லயு வந்து நம்ப சண்ட போட்டுக்கிட்டு ஆ இருக்க முடியாது ஆனா வந்து நம்ம வந்து முடிந்த அளவு வந்து அத நம்ம தவிர்க்கலா ஆனா இப்ப விழிப்புணர்வுகளு வந்து எல்லாருமே நெறைய அ முன்ன இருந்த காலகட்டங்கள்ல வந்து விழிப்புணர்வுகள் வந்து எல்லாருக்குமே தெரியாம இருந்தது அதனோட விளைவுகள் என்ன அ பின் விளைவுகள் எதுனா என்னென்ன வருதுன்றது வந்து யாருக்குமே தெரியாம இருந்த காலகட்டம் வந்து முன்பு இருந்து கொண்டிருந்தது ஆனா இப்ப இருந்த காலகட்டங்கள்ல வந்து ஆ மருத்துவமனையில் இருக்கிற நெறைய மருத்துவர்கள் வந்து அ அத வீடியோவா எடுத்து வந்து நெறைய இணையதளங்கள்ல வந்து இப்ப பதிவிறக்கம் செஞ்சுட்டு தா இருக்காங்க அதன் மூலியமா இப்ப நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டு தா இருக்கு முன்ன இருந்தத விட பாத்தீங்கனா இப்ப ஓரளவுக்கு எல்லாருமே மாறிக்கிட்டு தா இருக்காங்க ஆ பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து உபயோகப்படுத்துறது னால என்னென்ன பிரச்சனைகள் வருது தீங்குகள் வருதுன்றத வந்து நெறைய பேர் வந்து இப்ப ஓரளவுக்கு வந்து மாத்திக்கிட்டுதா இருக்காங்க இப்ப ஒரு நம்ம கடைக்கு போறோ ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிக்க போறோ அப்படின்னா அதுல வந்து நம முன்னெல்லா வந்து ஸ்ட்ரா அப்புடினு ஒண்ணு குடுப்பாங்க அது எடுத்து வந்து அதுல அந்த ஓட்டையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ள வந்து அவ்ளோ அழுக்குகள் இருக்கும் நம்பள நம்ம சிறு பிள்ளைகளா இருந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஜூஸ் குடிக்க போறோனாலே அந்த பிளாஸ்டிக்ல இருக்க அந்த ஸ்ட்ரா இல்லாம வந்து நம்ம குடிக்கவே மாட்டோ ஏனா அது இரு இருந்தாதா நம்ம குடிப்போன்னு சொல்லி கண்டிப்பா வேணுன்னு சொல்லி வாங்கிதா குடிப்போ அது வந்து இப்ப நேறைய கடைகள்ல வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதயே வந்து ஒரு நல்ல மாற்றம் தா ஆனா அது ஒன் அது ஒண்ணு மட்டும் மாத்தறதுனால வந்து மாற்றங்கள் வந்து வராது கண்டிப்பா இப்ப எல்லா எடத்துலயுமே வந்து மாற்றங்கள் மாத்திதா ஆகணு முன்னெல்லா கண்ணாடி டம்ளர்லதா வந்து ஜூஸ் கூட ஃபிரஷ் ஜூஸே நம்ப போய் வாங்கி குடிக்கிறோனா கண்ணாடி டம்ளர்லதா வந்து நமக்கு குடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நெறைய சிறு சிறு கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டம்பர்ல டம்ளர் ட்ல வந்து வச்சு நமக்கு ஜீஸ் குடுக்க ஆரம்பிச்டாங்க வந்து அது வந்து நம்ப குடிக்கவே கூடாது ஆனா இது வந்து நம்ம கொழந்தைங்ளுக்கூ வந்து குறிப்பா நம்ளோட குழந்தைங்ளுக்கு நா சொல்லி சொல்லிதா வந்து மாத்தணு நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப சூடான பொருட்கள் வந்து அந்த ப்ளாஸ்டிக்ல வந்து து ஊத்தி குடுக்குறாங்க அத எவ்ளவோ இணையதளங்கள்ல வந்து வீடியோவா பதிவிறக்கம் செஞ்சாலு வந்து அந்த ஒரு விஷ்யம் மாற மாட்ருக்கு முடிஞ்சளவு வந்து வீட்ல இருந்துதா நம்ப ஏதாச்சு வாங்க போறோ அப்டின்னா ஒரு நம்ளே வீட்ல இருக்ற ஏதாவ்து ஒரு கப்பு கொண்டு போறது வந்து ஒரு நல்ல விஷ்யம் மா இருக்கூ ஆனா வந்து இப்ப நம்ம வெளில இருந்து வரபோது வந்து வாங்கிட்டு வரோனா அத ஒடனே வீட்டுக் வந்த ஒடனே கூட அத கழட்டி நம்ம அதுல வேற இதுல வந்து பாத்ரத்துல மாத்தி வைக்றது கெடையாது ஆ பொய்ட்டு ரொம்ப நேரோ கழிச்சுதா வந்து அத கலட்டி நறைய பேர் வந்து உபயோபடுத்த ஆரமிக்ராங்க நறைய பேருக்கு அதனோட பின்விளைவுகள் வந்து தெரியறதே இல்ல அதுவு நறைய பேர் வந்து இதனோட பிளாஸ்டிக்னோட தாக்கத்னால பாத்தீங்க அப்டினா கேன்சர்ன்ற நோயினால வந்து நறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டு இல்லாம பாத்திங்கன்னா அ இப்ப நறைய பேருக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ல வந்து என்ன பண்றாங்க இந்த கவ எல்லாத்தையு வந்து எரிச்சிட்றாங்க சில டைம்ல அது எரிக்கு போது அதுலருந்து வர இந்த புகைகள்னால வந்து குழந்தைளுக்காக இருக்கட்டு நறைய இந்த அலர்ஜி பிரச் பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து அத சுவாசிக்கும் போது வந்து அவுங்ளுக்கு வந்து மூச்சு குழாய்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது இதுனால வந்து நறைய பேர் பாதிச்சுகிட்டு இருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பொருட்கள எரிக்காதீங்க அ அப்டின் சொல்லி நெறைய விழிப்புணர்வுகள் வந்தாலு இன்னுமு வந்து இந்த கிராமப்புறங்கள்லல்லா பாாத்திங்கன்னா இந்த பிளாஸ்டிகல்லா எரிச்சுக்கிட்டு தா இருக்காங்க அதனால வர புகைகள்ல மூலியமா வந்து நறைய பேருக்கு வந்து உடல் ரீதியா வந்து பிரச்சனைகள் வந்து வந்துகிட்ருக்கு அத வந்து நம்ம போய் சொன்னாலுமே வந்து அத புரிஞ்சுக்றதே கெடையாது அது அவுங்ளுக்கு தெரியறதூ இல்ல இதெல்லா எங்ளுக்கு தெரிய நம்ம போய் விழிப்புணர்வுக்காக நம்ம சொல்றோ அப்டின்னா இதெல்லா எங்ளுக்கு தெரியாதா எங்ளுக்கு உன்னோடவே எவ்ளோ அனுபவோ இருக்கு என் நீ வந்து எனக்கு அறிவுர சொல்றியா அப்டின் சொல்லி ஒரு மனத்தால் அ அவுங்ளுக்குள்ளே ஒரு மன த வந்து தாழ்வுபடுத்தி நெனைச்சுக்றாங்க ஆ ஒரு சிறு பிள்ளை வந்து நமக்கு அறிவுர சொல்றதா நம்ம ஏத்துக்கணுமா அப்டின்றத வந்து யோசிக்றாங்க அறிவுரைன்ற ஒரு விஷ்யோ வந்து யார் வேண்ணாலு சொல்றாங்க இப்ப மருத்துவமனைக்கு போபோது மருத்துவர் வந்து நம்ளோட சிறிய வயத தா இருப்பாங்க அவுங்க சொல்ற அறிவுரைய நம்ம கேக்றோ இல்லையா அந்த மாரி யாரா இருந்தாலுமே வந்து அ இந்த பிளாஸ்டிக் பொருள்னால நறைய பிரச்சனைகள் வருது தீங்குகள் வருதுன அத உபயோகப்படுத்தாம இருக்றது ரொம்ப நல்ல விஷ்யமா இருக்கூ இந்த கடைகள்ளையு வந்து சூடாஅதுல ஊத்தி குடுக்றாங்க அத குடுக்கறதுனால வந்து இப்ப கொழந்தைகள் சாப்பறாங்க ஏ அந்த உள்ள இருக்ற ஏதோ ஒரு இது வந்து அந்த சூடான சாம்பார்ல பட்டு அது உருகிடுச்சு அந்த கொழந்த சாப்புடுது அப்டின்னா அந்த கொழந்தைங்ளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரு இதெல்லா வந்து அவுங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க அத வந்து செஞ்ச ஒடனே என்ன பண்றாங்க எடுத்து வச்சு அத ஆர வைக்றதே இல்ல இப்ப ஒருத்தர் வந்து அந்த உணவு வாங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து நெறைய கவர்ல வந்து பேக் பண்ணி வச்சறாங்க அப்டி பேக் பண்ணி வச்சு அது எவ்வளோ நேரமா அப்டியே இருக்கூ நம்ம போய் கேட்ட ஒட்னே அத எடுத்து போட்டு குடுத்துட்றாங்க நமக்கூ தெரியுறதில்ல அங்க வாங்கிட்டு வந்து வீட்ல பாக்க‌ போதுதா வந்து அது சூடா இருக்குன்றதே தெரியுது இப்ப பானிப்பூரி கடைக்கே போறோ நம்ம பார்சல் வாங்கிட்டு வரோனா அங்க எப்ப போனீங்கன்னாலுமே சூடாதா அந்த கவர்ல வந்து கட்டி குடுப்பாங்க அத சில்லுனு ஆறி ஒரு நாள் கூட வந்து இதுவரையு நம்ம கட்டி குடுத்ததே இல்ல நானு அது மாதிரி வாங்கிட்டு வந்ததே இல்ல அதனால முடிஞ்சளவு பானி பூரி வாங்குறோ அப்டின்னா நா பாத்ரமாவே கொண்டு போய் நா வீட்லயே வந்து அ அப்டியே வீட்டுல இருந்து பாத்திரோ கொண்டு போய் நா வாங்கிட்டு வந்துருது இத பத்தி பேசுறோ அப்டின்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரிதா இருக்கு ஏன்னா பிளாஸ்டிக் அப்டின்ற ஒரு விஷ்யோ வந்து அ நம்ம ரெண்டு பேர் பேஸ்றதுனால மட்டு மட்டு நிக்ற விஷ்யோ இல்ல இது எல்லாருமே மாத் த்தணூன்ற ஒரு விஷ்யோ நம்ம இன்னொரு நாளைக்கு இத பத்தி வாய்ப்பு கெடைக்கும் போது பேஸ்லா தோழி நன்றி
ம்